ஹலோ
ஹலோ ஹாய் ப்ரோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேன் ப்ரோ எப்டிருக்கீங்க நீங்க
ஆ நல்லாதாருக்கேன்
ம்
என்ன பண்றீங்க இப்ப
நான் இப்பதான் முடிஞ்சு வேல முடிஞ்சு போயிட்ருக்கேன் வேல முடிஞ்சு போயிக்கிட்ருக்கேன் வேல முடிஞ்சு போயிக்கிட்ருக்கேன் ப்ரோ நீங்க
வேல முடிஞ்சு ஆஹ் நானும் வேல முடிஞ்சுதான் போயிக்கிட்ருக்கேன்
ஆன் ரைட் ரைட்டு
அப்புறம் எப்டி உ உங்கூர்ல திருவிழாலாம் லாஸ்ட் வீக் போறேனு சொன்னீங்க
ஆம்மா ஆ போய்ட்டு வந்தேன் போய்ட்டு வந்தேன் ஆன் நல்லா போச்சு செரியான கூட்
என்னது ஆ ஆ
தேரோட்டத்துக்கு போனே
அத அதான் தேரோட்டம் என்ன தேரோட்டம்
இது ம இது மதுர தேரோட்டம்
கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் ஆம்மா அதேதான் அதேதான் தேரோட்டத்துக்கு போனேன் சரியான கூட்டம் நல்லா போச்சி
அப்புறம் இது தேரோட்டம் என்னா ஸ்பெஷல் அங்க
அங்கெ தேரோட்டத்து என்ன ஸ்பெஷல்னா சாமி வந்து ஃபுல்லா சுத்தி எல்லா வீதியும் சுத்தி வரும் ஒரே ஆ ஆழ்மா ஆர வாரத்தோட பசங்களோட எல்லா சேந்து ஆர வாரத்தோட வருவாங்க
உம் ஆ எப்படி திருவிழா எங்க என்னைலிருந்து ஆரம்பிச்சி என்னைக்கு முடியும்
திருவிழா வந்து பத்து நாள் நடக்கும் ஒம்போதான் நாளு திருவிழாலதான் தேரோட்டம்
தேரோட்டம் முடிஞ்சதுக்கப்பறம் திருக்கல்யாணம் முடிஞ்சும் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்பறம் தேரோட்டம் திருக்கல்யாணம் தேரோட்டம் அப்புறம் வந்து வைகாத்துல பல இதுதான் வந்து ஆன் மெயின் இதே இதல என்ன மெயின் கான்செப்ட்டுனா ஆன் இது இப்ப மீனாட்சி சுந்தரேஸ்வரருங்கரவர் வந்து அவர் சிவன் நம்ம பார்வதி மாரி
அவங்க அவங்க அவங்க ரெண்டுபேதுக்கோம் கல்யாணம் திரு கல்யாணம் இவர் அழகர் வந்து அவுங்க அண்ண யாரு மீனாட்சிக்கு அண்ண அ இது கல்யாண வந்து அழகர் வந்து வர்றதே வந்து திருக்கல்யாண தேரோட்ட முடிஞ்சுதா வருவாப்புல சீரெல்லா கொண்டு வருவாப்புல அதுக்கு முன்னாடி யே வர்றதுக்கு முன்னாடியே கல்யாண ஆயிருச்சுனு அவர் கல்யாண ஆனதே தெரியாது
ம்
தெரியாம வருவாரு வந்துட்டு பாத்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கல்யாணம் முடிச்சுனு தெரிஞ்சிரு தெரிஞ்சோன்ன சரியான கோவத்துல அவரு ஆத்துக்குள்ள எறங்கிருவாரு ஆ எப் அவரு அவர் இல்லாம எப்டி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாங்க அப்டிங்கற ஒரு இதுல அப்டின்சொல்ட்டு ஆமா வாங்கி போயிருவாரு அவர்
அந்த வை ஆறு வைகை ஆறு உண்டானது வந்து ஏதோ அந்த கடல் கஜானா ஒரியபோது ஏதோ ஒரு சாப்பாடு நம்மங்க சாப்ட்டு அது வந்து அவங்க பசிய திக்கி பசி ரொம்ப அதாவது விக்கல் ரொம்ப அடிக் இவ அந்த விக்கல் தாகத்தை தீக்குறதுக்காக ஆ இது சிவபெருமான் வந்து வை கை அப்டின்னு வச்சு சொல்லி அந்த இதுல வச்சு அதுக் அதுக்கப்புறம் அந்த வைகை ஆ ஆறு வந்துச்சு அப்டின்னு சொன்னங்க சொ சொல்லி கேள்விப்பட்டே படத்துல எல்லா
ஆமா அப்டிதா
ஓ அந்த அந்த இதுலதா வந்து அழகர் வந்து இந்த இது திருடர்களெல்ல சேர்ந் அந்த கல்லெல்லா இருந்து டிரிங்க்ஸ்லாம் பண்ணிட்டு அப்டியே அந்த ஆத்துல இறங்கி வரார் தான் அந்த கல்லர்கள் வைகாற்றில் எழுந்துறதுன்னு இது சொல்லிருக்காங்களா
இதா இதுவந்து மதுரையில மட்டு நடக்காது
ம்
ம் மொத்த நாலு ஊர்ல நடக்கு மதுரதா ஃபர்ஸ்ட் அதுக்கடுத் து மானாமதுரை மதுரதா மெயின் மெயினு கடுத்து மானாமதுரைனு ஒரு ஊர்ல நடக்கு அடுத்து பரமக்குடி அப்டின்னு ஒரு ஊர்ல நடக்கு அப்புற சோழ வந்தானுங்கிற ஊர்ல வந்து இப்பதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆ ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அங்க போய்கிட்டு இருக்கு
ம்
அதோட இதுல என்ன இன்னோரு பரமக்குடியில ஒரு ஸ்பெஷல் இருக்கு இப்ப வந்து மதுரையில வந்து தங்க குதிர
ம்
ஆ மானாமதுரைல வந்து இது எப்டி சொல்றதுன்னா அந்த குதிரை வந்து மர குதிரையா பண்ணிருப்பாங்க மர குதிரையில வெள்ள பெயிண்ட் அடி ச்சு பயங்கரமா இருக்கு அதுல என்னன்னா மூணு குதிரையை விட மா அங்க மதுரைல வந்து தங்க குதிர இங்க வந்து வெள்ள குதிர வந்து அழகு இங்க குதிரையோட ஸ்பெஷலே அழகு
ம்
அதாவது பரமக்குடியில வந்து வெங்கல
ஆ ஓகே ஓகே
குள்ள வந்து வெங்கல குதுற அதே மாரி சோ வந்த உடனே அந்த மாதிரி வெங்கலம் மாரிதா இருக்கு பண்னோ சேரி அப்பரோ வந்து வேற ம் வேற இதென்னன்னா இதுல பரமக்குடியில இன்னொரு ஸ்பெஷலென்னன்னா இதே திருவிழா பரமகுடியில ரெண்டு ட்ரிப் நடக்கும் பரமக்குள்ள பரமக்குடியிலயே பரமக்குடினு ஒரு ஊரு ஆத்துக்கு அந்த பக்கம் யமுனேஸ்வரம்னு ஒரு ஊரு
ஆ ஓகே ஓகே
அதுல பரமக்குடியில வந்து சித்திர மாச நடக்கும்
ம்
யமுனேஸ்வரத்துல வந்து அது என்னது வைகாசி மாச நடக்கு அப்பற ரெண்டுமே வந் து அழகர் வந்து சுந்தராஜபெருமாள்தே ஆ சொல்லுங்க
ஆ ஓகே ஓகே இல்ல இல்ல இந்த அழகர் தேரொட்தில்லா வந்து இந்த இதெல்லா பண்ணுவாங்களாமே
எது
என்ன சொல்லுவாங்க இந்த இது ல்லா என்னது அன்னதான இதெல்லா வந்து
ஆ அன்னதானம்னா அத எக்கச்சக்கமா நடக்குங்க சுத்தி அன்னதான ரோஸ் உங்களுக்கு எதாதுனா என்னன்னமோ குடுப்பாங்க அன்னைக்குனா வந்தோம்னமா நம்ம வீட்ல வகுற காளி பண்ணிட்டு வந்தாலே போது ஃபுல்லா வந்து நல்லா நம்ம சாப்டுப்பா அதுக்கு மட்டும்ல்ல ஆத் துல அழுகரு எரங்கனக்கு அப்டிதே
சு ஆ அத மீனாட்சி திருக்கல்யாண முடிஞ்சு தேரோட்ட அப்பில்ல அந்த இது வந்து மீனாட்சி வேஷ போட்டு சொத சொக்கநாதர் வேஷ போட்டுலா வருவாங்க அதுக்கப்பற வந்து இந்த அப்பற அழகுர ஆத்துல எருங்குறப்போ இந்த அ கருப்பு சாமி வேசல்லா போட்டு வந்து
கருப்பு சாமி வேஷ போடுவாங்க நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க அப்பறோ அருவா ஏறுவாங்க இதுன்னா அவங்க வந்து எப்டி சொல்றதுன்னா அவங்க சாமிக்கு நேந்துக்குவாங்க நேர்ந்துட்டு வெறத இருந்து பண்ணி பண்ணுவாங்க இது வந்து ஆ ஆண்டாண்டு காலமா அது ஒரு நடத்துற வழிமொற
ம்
அதனால அத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க
ஆ ஓகே ஓகே ஓகே
ம் எல்லாருமே மால போட்டு தண்ணி பீச் அடிப்பாங்கா புல்லா தண்ணிச் பீச் சி அடிப்பாங்க தண்ணி அழகருக்குல்லா தண்ணி பீச்சுனா எல்லாருமே அடிப்பாங்க அப்பும்போது அந்த தண்ணி பீச்சு அடி க்கிறது வந்து என்ன கான்செப்ட்னா இந்த ஆட்டு தோல் இருக்குல ஆட்டு தோல வந்து பேக் மாரி ஸ்டிச் பண்ணிருவாங்க
ஆ
இந்த மாரி ஸ்டிச் பண்ணி அத வந்து ஆ அவங்கல்லா அதுக்குள்ள தண்ணி நெரப்பி தண்ணி போட்டு திச்ச தண்ணி மாரி நெரப்பி அத வந்து சாமிக்கு அடிப்பாங்க அப்டி அடிக்கும்போது சாமிக்கு மட்டும் இல்ல அது வந்து ஏன்னா எனக்கு புல்பில்லா தெரியல ஆனா வந்து நா வெவர தெரிஞ்ச வயசுல இருந்து அது ஃபுல்லா வந்து ஆட்டுத்தோள்லதா பாரம்பரியமா பண்ணணு அப்படின்னு சொல்லி இதுல இப் இப்ப கொஞ்ச நாளா என்ன பண்டாங்க ஆட்டுத்தோல்லதா பண்றாங்க பண்ணிட்டு இவங்க ம துரைல ஒரு சில எடத்துலல்லா என்னா பண்றாங்க அந்த தண்ணி பீச்சுவாங்க பாத்தீங்களா அது வந்து வைக்கிறது வந்து கொஞ்ச போர்ஸான அந்த பைப் மாரி வச்சுறாங்க அந்த வெளியேர் அவுட்டு அது போர்ஸ்ஸா அடிக்கும் போது அந்த மாரிலா யூஸ் பண்ணக் கூடாது அப்டின்னு தட போட்டாங்க அப்டியெல்லா யூஸ் பண்ண கூடாதுனு தட போட்டாங்க ஆ இது ஆக்சுவலா எப்டின்னா ஒரு சின்னதா டியூப் மாரி வச்சிருவாங்க அத வந்து நல்ல பிர்ஷர்ல வந்து தண்ணி ஃபுல்லா இருக்கு அத வந்து ஒரு அந்த நிப்புல வந்து வெரல வெச்சு க்ளோஸ் பண்ணிக்குவாங்க அது வெ வெரல எடுத்தாங்கனா போர்ஸா அப்டே போகு
தமிழ் செல்வோ
அது போர்ஸா அது வந்து அடிக்கு அது வந்து சாமி மேல மட்டு அடிக்க மாட்டாங்க ப்ப மக்கள்ளு சுத்தி இருக்காங்கள அந்த மக்களோட மொகத்துலயு அடிப்பாங்க ஏனா அவ்ளோ வெய்லோட ஒரு சில்நேரோ ஒவ்வொரு ஊர்லய ஒவ்வொரு டைமிங்ல சாமி எறங்குவாரு மொத மொத மதுரையிலதா ரொம்ப வெள்ளைன்ன எறங்கிருவாரு அஞ்சு மணிக்குலா எறங்கிருவாப்புல பிரமாணம் அந்திர ஏழு மணி ஏழ்ர அப்டியே போக போக என்ன பரம்மக்குடிள்ன்னா பத்து மணி பதினொன்னு மணி அப்டி அப்டி எறங்கும் போது அங்க எப்டி சொல்றது வெயில் அதிகமா இருக்கும்ல அப்பம் போது அங்க நெறையா சாப்பாடு குடுப்பாங்க ரோஸ் மில்க்கு இந்த மார் நெறைய குடுப்பாங்க அது போக இந்த தண்ணி பீச்சுனா ஃபுல்லா அவன் மேல அடிச்சு விட்டோம்னா குளு குளுன்ருக்கு
ம்
அந்த மாரி ஃபுல்லா இதாருக்கு
அப்றோ வந்து ஆ இது மீனாச்சி இந்த தேரோட்டலா நடக்குதுல பூ பல்லாக்குலா போகோலா எதிர்சேவ அழகர் எதிர்சேவன் சொல்வாங்க அதெல்லா எதுக்கு
இப்போ வந்து பூப்பல்லாக்கு வந்து திருக்கல்யாணத்தன்னக்கி மீனாட்சியம்மன் கோயில்ல பூப்பல்லாக்கு நடக்கோ செரிங்ளா அதுக்கப்றோ அழகர் பூப்பல்லா கடைசியா நடக்கு ந்த எதுர் சேவனா ரொம் ப மெய்னானது எதுர் சேவைங்குறது என்னன்னா இது கல்யாணோ பாக்குறதுக்கு கெளம்புறாரு இங்கருந்து அவுரு வீட்ல இரு அவர் கோய்லருந்து கல்யாணோ பாக்றதுக்கு தங்கச்சி கல்யாணம் பாக்றதுக்கு கெளம்புவாரு அந்த நைட்டு கிளம்பறனாலதா வந்து எதுர் சேவைன் சொல்ட்டு சொல்லுவோ அதுதா அப்டி பண்ணுவோ அது ஒரு திர்வ்ழாவா கொண்டாடுவோ பத்து நாள் ரொம்ப பயங்கரமா இருக்கோங்க நல்லா சாப்பாடு தா பயங்கரமா கெடைக்குங்க னோ
சேரி ப்ரதர் நா இப்ப அந்த கொஞ்ச வெளிய போவேண்டிருக்கு நா கெளம்பட்டுமா ப்ரதர்
ஆ சேர் ஓக்கே ஆ ஓக்கே பாய் பாருங்க அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க ஆ செரி